கேக்குதாங்க
ஆ கேக்குதா
ஆ என்ன பண்றீங்க நா இப்பதாங்க சாப்ட்டு முடிச்சேன்
ஆ ஓகே
ம் அவங்கயெல்லா ஸ்கூல் கேளம்பிட்டாங்க பையன் ஸ்கூல் கெளம்பிட்டா ஹஸ்பண்ட் ஆஃபிஸ் கெளம்பிட்டாரு
ஓகே நீங்க கெஸ்ட்டு வராங்னு சொன்னிங்க வன்ட்டாங்களா
ஆ இருக்காங்க எங்க நாத் தனார் வீட்ல இருக்காங்க மதியானோ சாப்ட்டுக்கு வரேனாங்க காலையில டிஃபன் அவுங்க வீட்ல
செரி செரி
முடிச்சிட்டு மதியானோ சாப்பாட்டுக்கு வருவாங்க இங்கே சேரி அது தா இவங்க ரெண்டு பேர கூட்டிட் டிபன் பாக்ஸுக்கு பீக்கங்கா கூட்டு வெச்சிட்டு
ஆ
பீட்ரூட் பொரியல் பண்ணி குடுத்து வுட்டுட்டே செரி அவங்களுக்கு சிக்கன் வாங்கிட்டு வந்து சமைக்கலா
இந்தா ஓரு நிமிசோ இருங்க யாரோ வந்துக்காங்க யாருனு
ம்
யாரி சொல்லுங்க சொல்லுங்க
ம் அதனால பீக்கங்கா கூட்டு வச்சு அனுப்சிட்டே இப்போ கடைக்கி போனு கடைக்கு போய் சிக்கன் வாங்கிட்டு வந்து சமைச்சிட்டு அவங்களுக்கு சாப்பாடு போடணு அவுங்க பத்து மணி போல வரேன்னாங்க
செரி செரி
செரி அதுக்குள்ள கொஞ்சோ வேலையெல்லா முடிச்சிட்டு போய் வாங்கிட்டு வந்து முடிக்கணோ
ஏ நீங்க என்ன பண்ணீங்க பாப்பா தம்பிலா ஸ்கூல் போயிட்டாங்களா
இல்லைங்க தம்பி இன்னோ ஸ்கூல்க்கு போகல திரும்ப பத்து மணி மாத்திட்டாங்க டைம்
ஓ டைம் மாத்திற்காங்கலா ஸ்கூல் போற
ஆ ஆம்மா ஒம்பதொரைக்கினு சொன்னாங்க இப்போ திரும்ப இன்னைக் ட்டு நாளைக்கு மட்டு பத்து மணியா
ஓ சேரி சேரி அ டிஃபன் பாக்ஸ்லா கட்டிட்டிங்ளா
இல் ஆ பாப்பா போய்ட்டா டிஃபன் பாக்ஸ்ல்லா அவளுக்கு கட்டி குடுத்தாச்சி இவனுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கே
ம் என்ன சமையலுங்க
இன்னிக்கால்ல தோ
இன்னிகால்ல தோச மத்தியானத்துக்கு இது தக்காளி சூப்பு ம் உருளகெழங்கு பட்டானி போட்டு மெட்டல் ம் சூப்பர் ம்
குடுத்வுட்டாச்சி
ம்
ஆ ஆமா இன்னைக்கு சந்தைக்கு போயிட்டு வந்ததே நீங்க சொன்ன மாடி கிச்சடி செய்யனு
ஓ இன்னைக்கு வியாழக்கெழம இல்ல ஆமா இங்க சந்த் ஓ செரி செரி வெளயெல்லா எப்டி இருக்கு கடைய விட பரவால்லாம இருக்குமா
ஆ கடையில ரேட்டு கூடங்க இங்க கம்மியாக இருக்கு
கம்மியா இருக்கு ம் எல்லாமே எல்லாமே கெடைக்குமா சந்தையில காய்கறில இருந்து எல்லாமே கெ எல்லாமே வருமா ஓ
நண்டு எல்லாமே
கெடைக்கு எல்லாமே வெலையு பரவாலா மாரி இருக்கு கடையை விட
த்த ஆமா வெலையை விட கடையை விட கடையில கூட தா சந்தையிலயே அவுங்க வாங்கி
ம் ஓ அப்டியா செரி செரி ஆனா வியாழக்கிழம ஒரு நாள் மட்டு தா சந்த போடுவாங்க
இல்லங்க
இல்லங்க திங்ககிழம உண்டு திங்ககிழமையு இருக்கா
ஆமா ஆனா திங்ககிழம எங்க வீட்ல இருந்து தூரோ
ஓ செரி செரி
இதுனா பக்கத்துலதே
செரி அப்ப நீங்க எல்லாமே வாங்கில்லா கெடைக்கணு போது எல்லாமே வாங்கில்லா
ஆமா இப்ப சந்தை இல்லாட்டியுமே வாங்கில்லா பெரிய மார்க்கெட் வந்து ரொம்ப தூரமா இருந்தத வீட்டுக்கு கிட்டக்க கொண்டு வந்துட்டாங்க
அப்டியா
ஆமா அதனால மார்க்கெட்டு இருக்கு
டெய்லி மார்க்கெட் இருக்குமா
டெய்லியுமே டெய்லி மார்க்கெட் தா பெரிய மார்க்கெட் இங்க கொண்டு வந்துட்டாங்க
ஓ அப்டியா அங்க வெல எப்டி இருக்கு இங்க சந்தய கம்பேர் பண்ணுபோது
அங்கயு கூட தா இருக்கு ஏனா அது டெய்லில்ல அவுங்க எல்லாரு கொண்டு வந்து விற்கிறது கொஞ்சோ கூட தா இருக்கு சந்தைல ரேட் கம்மி
ஓ செரி செரி ம்
எப்டி இருக்கு அங்கே க்ளஸ் இன்னக்கு அதுதாங்க சிக்கன் வாங்கி ஒரே கொழம்பு மாரி வச்சிடலான்னு தா வேற எதுவு பண்ற மாதிரி ஐடியா இல்ல
சேரி சேரி உங்க அத்த எப்ப வறாங்களா
எங்க அத்த ஒரு பத்து நாள் ஆகுன்ருக்காங்க ஊர்ல எங்க குலதெய்வ கோயிலோட கும்பாபிஷேகம் வருது
அஹ் அஹ் அஹ்
ம் அத முடிச்சுட்டு பத்து நாள் கழிச்சு ஊருக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க எங்க ஹஸ்பண்ட் தா கூட்டிட்டு வரவு இல்லைங்க எ ஹஸ்பண்ட் தா கூட்டிட்டு வர போணு ஏன்னா இன்னு கால் ஆப்ரேஷன் பண்ணி ஆறு மாசோ ஆகலைல எங்கையாவது ஸ்லிப் ஆயிட்டாங்கன்னா என்ன பண்றது
ஓ அதனால இவுங்க இங்கருந்து போயி அங்கே போய் கூட்டிட்டு வரணுமா
ஆமா இது சனி ஞாயிறு லீவ் இருக்குல ஆஃபீஸு அதனால அந்த அந்த தோத வச்சிட்டு கிளம்புவாங்க
சேரி சேரி ஓகே
கூட்டிட்டு வந்துருவாங்க
ம்
ம் அப்ப இங்கெல்லா நல்ல வாங்கவே மாட்டேங்குதுங்க பசிக்கிற மாதிரி எதாவ்து குடுங்க
எல்லாமே குடுத்து
எல்லாமே குடுத்து பாத்தாச்சுங்க ஒண்ணுமே சாப்பிட மாட்டேங்கது இதுவே சாக்லேட்டு ஐஸ்கிரீமு அது வயித்ல பூச்சி வந்துருக்குங்க நீங்க சாக்லேட்டு ஐஸ்க்ரீம்லா நெறையா குடுத்தீங்ன்னா வயித்ல பூச்சி வந்துடு பூச்சி வந்துருச்சுன்னா சாப்ட மாட்டாங்க நீங்க அதுக்கு என்ன பண்லானா வேப்ப கொளுந்துருக்குல்ல நீங்க டாக்டர்டல்லா கூட்டிட்டு போறத விட வேப்ப கொளுந்திருக்கு பாத்தீங்ளா அது மஞ்சத்தூளோட மூணு நாள் கொடுக்கணுங்க ஒரு நாள் கொடுக்க கூடாது தொடர்ந்து மூணு நாள் கொடுக்கணு ம் ஒரு நாள் விட்டு இல்லன்னா ஒரு நாள் அப்டி கொடுக்கணு வாரத்தில மூணு நாள் குடுத்தீங்கனா தா அந்த பூச்சி கிளியர் ஆகு
ஓ சேரி சேரி சேரி
அப்டி இல்லன்னா சுண்டைக்கா இருக்குல அத வாங்கிட்டு வந்து சட்னி அரச்சுருங்க குழம்பா கொடுத்தா சாப்ட மாட்டாங்க
சட்னி எப்டி வைக்கிறது
நம்ம வெங்காயோ தக்காளி எல்லா வதக்கு சட்னி அரைப்போல எண்ண ஊத்தி கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு ஆமாங்க வதக்கிட்டு லைட்டா புளி போட்டு அரச்சிங்கன்னா ஒரு டிஃபரென்ஸே தெரியாது
ஓஹ்
சுண்டக்கா சட்னி நல்லாருக்கு
ம் ஃபர்ஸ்ட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுட்டு சுண்டக்கா வதக்கிடணுமா இல்ல தக்காளி வெங்காய வதக்கிட்டு அதுக்கப்புறோ வதக்கணுமாங்க
கடுகுளுந்தம்பருப்பு போட்டு வர மிளகா போட்டுக்கணுங்க வரமிளகா போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயோ போட்ருணு வெங்காயோ போட்டுட்டு வெங்காயத்தோட சுண்டைக்காயு போட்ரணு அந்த எண்ணெயில நல்லா வெங்காயமு சுண்டக்காயு நல்லா வதங்கணு
ஆ ஆ
நல்லா வதங்கினது அப்புறோ சுண்டைக்கா தோல் ஒரு மாரி ஆயிடு எண்ணெயில வதங்குச்சுன்னா ஒரு மாரி சுருங்குநாப்ல ஆகு அப்பா தக்காளிய போட்டு வதக்கிட்டு தேங்கா தைக்கிறதுனா தைக்கலா அவங்கவுங்க விருப்போ தேங்கா பிடிச்சவங்க சேப்பாங்க லைட்டா ஒரு சுளா புளி போட்டுக்கனு போட்டுட்டு உப்பு போட்டு நல்லா வதங்கவிட்டுட்டு ஆற விட்டு மிக்சியில வந்து ரொம்ப நைஸாக அடிக்காம கொஞ்சோ கொர கொரன்னு அரச்சி சாப்ட்டா நல்லா இருக்குங்க நம்ம இட்லி தோச எதுக்கு வேணா தொட்டுக்கலா அத கொஞ்ச கெட்டியா அரைச்சு நம்ம சாதத்துக்கு கூட தொவயல் மாறி வச்சுக்கலா
ச ஓகே இப்பதா தெரியு சுண்டக்கால சட்னி வக்க முடியும்னு
நல்லா இருக்குங்க குழந்தைங்களுக்கெல்லா பூச் பூச்சிக்கு நல்லது வயித்து பூச்சிக்கு வந்து சுண்டக்கா ரொம்ப நல்லது
அப்டியா
ம்
சுண்டக்காதே இருக்கு இந்தா இப்போதை வாங்க போயிருக்காங்க
ம் சுண்டைக்கா வந்து சட்னி அரைச்சிங்கன்னா வயித்து பூச்சியிலா இருந்துச்சுன்னா பிள்ளைங்களுக்கு அதுக்கு அது குடுக்கலா அந்த பரங்கிக்கான்னு சொல்லுவாங்கல்ல இந்த சைடுல மஞ்ச பூசணிக்கானு சொல்லுவாங்க அதையு நீங்க வந்து நல் ஆ அது நீங்க வச்சு பருப்பு போட்டு சாம்பார் கூட வைக்கலா சூப்பராக இருக்கு நம்ம நம்ம ஊர்ல அத செய்ய மாட்டாங்க பழம் மா தா காயினா சும்மா பொரியல் பண்ணலா பழத்த வந்து இங்கெல்லா சாம்பார் வப்பாங்க இந்த சைடு இருக்கவங்களா ம் எங்க ஏரியாவுல இருக்கிறவங்களா சாம்பார் வப்பாங்க நாங்களே வந்து என்ன பண்ணுவோன்னா பொங்கல் போட்டுட்டு சாம்பாருக்கு அந்த மஞ்ச பூசினிக்கா சாம்பார் வச்சு அவ்ளோ டேஸ்ட்டாக இருக்கு பொங்கலு அதுக்கு என்ன பண்ணணுன்னா தோல எடுத்துறணு
சொல்றீங்க உங்கள்ட்டதே டிப்ஸ் எல்லா கேட்டுக்கணு எல்லா டிப்ஸு
மஞ்சப் பூசணிக்கா தோல் இருக்குல்ல அந்த தோல சீவீரினுங்க தோல எடுத்துட்டு இத நைஸாக கட் பண்ணிக்கணு நம்ம கூட்டுக்கெல்லா கட் பண்ணுவோல்ல அந்த சைஸுக்கு கட் பண்ணிறணு கட் பண்ணிட்டு நீங்க அத பருப்பு கொஞ் சமா இந்த மஞ்ச பூசணிக்கா சேர்த்து சாம்பார் வச்சா பருப்பு ரொம்ப கம்மியா வைக்கணு நம்ம எப்பயு சாம்பாருக்கு வைக்கிற மாரி பருப்பு வைக்கக் கூடாது ஏன்னா இந்த பூசணிக்காயே நல்லா கொளகொளப்ப குடுத்துரு அப்பறோ ரொம்ப திக்கான மாரி ஆயிடோ அதனால கொஞ்சமா தொவரம் பருப்பு பு இல்லன்னா பாசிப்பருப்பு இ விருப்போ போல சேத்துக்கிட்டு இந்த காயு பருப்போட சேத்து வேக போட்றணு நைசா நறுக்கி வச்சிருக்கோல அதுவு சேத்து பருப்போட சேத்து வேக போட்டுட்டு அ சாம்பாருக்கு மத்த காய்யெல்லா போடுவோல அதே மாரியு போட்டுக்கலா போட்டுட்டு நல்லா
அ
விசில் வெச்சு எறக்கி இது மஞ்ச பூசணிக்கா சேத்தா வேற காய் கூட தேவயில்ல நல்லா டேஸ்ட்டா இருக்கோ ஹோட்டல்லல்லா குடுப்பாங்கள்ள அந்த சாம்பார் மாரி இருக்கு ம்
செய்யிறேங்க நா இன்னக்கி சந்தைக்கு போற பூசணிக்கா வாங்கிட்டு வரே
அ வெய்ங்க நல்லா நெஜமாலுமே தா ப ஹோட்டல்ல விப்பாங்கள்ள அந்த சாம்பார் மாரி இருக்கு பூசணிக்கா சேத்ததே தெரியாது சாம்பார்ல பருப்போட கரஞ்சிருமா அது நல்லா கொழந்தைங்களுக்கு குடுக்குறதுக்கு ஈஸியா இருக்கோ நம்ம காயா பொரியல் பண்ணி குடுத்து கொழம்பா பொரியல் பண்ணி குடுத்தா சாப்டாதுங்க இப்டி குடுத்தோன்னா சாப்ட்ருங்க அது நல்லா இருக்கு நம்ம சாம்பாரு எப்பயுமே வெக்கிற மாரி வெங்காயோ தக்காளி பச்ச மொளகா போட்டு வேற காய் எதுமே நீங்க போட வேணா இது போட்டாவே போது அ மஞ்ச பூசணிக்கா பருப்பு வெங்காயோ தக்காளி பச்ச மொளகா போட்டு நல்லா மூணு விசில் விட்டு எப்பயும் போல இது பண்ணிட்டு சாம்பார் தாளிப்போ பாத்தீங்ளா தாளிச்சிட்டு லைட்டா வேணா புளி ஊத்துங்க லைட்டா அதாவது ஒரு சொலப் போட்டு புளி ஊத்துங்க புளி ஊத்தி தாளிச்சிட்டிங்ன்னா சூப்பரா இருக்கோ சாம்பார் இட்லி சாம்பார்
சேரி சேர் சேரி செய்வோ செஞ்சு பாக்குறே நா செஞ்சு பாத்து நாளைக்கே ட்ரை பண்ணிர்லாங்க நாளைக்கு வெள்ளிக்கெழம தானே
ஆமா ஆமா
அதனால நாளைக்கே ட்ரை பண்ணிருவே
அ ட்ரை பண்ணுங்க ஏனா கொழந்திங்ளுக்கோ சாப்டாத காயெல்லா நம்ம இப்டிதா குடுக்கணு
அ இல்ல சுண்டக்கா சூப்பர் ஐடியா சுண்டக்கா சாப்டாதுகளே பாப்பாவே ஒழுங்கா சாப்ட மாட்டாக இன்னைக்கி சுண்டக்கா இப்ப இங்க அத்த வீட்ல இருக்கு மாமா கொண்டு வரேன் சொல்லியிருக்காக
சேரி சேரி
அதுக்கு நைட்டு கூட நா வச்சு குடுப்பே
அ ஏனா இது சாப்டாத ஐட்டங்கல்லா இப்டி குடுத்தாதா நாலா அப்டிதா குடுப்பே எ பைய வெறு இத மட்டு சாப்ட்டுட்டு தோலெல்லா பிரிச்சு பிரிச்சு கொண்டு வருவா நா இப்படி அரச்சிருவ மொத்தமா சேத்து
சேரி சேரிங்க சேரி நா சந்தைக்கு போய்ட்டு வந்து உங்களுக் திரும்ப கால் பண்ற வாங்கிட்டு வந்துட்டு அ ஓகே ம்